இனாகிரே
ஆ நா நல்லா இருக் வீட்ல எல்லாருமே எப்டி இருக்கறாங்கங்க
எல்லா நல்லாக்கறாங்க சின்னவன் பையன்ட்ட கொஞ்சோ காய்ச்சலுங்க
செரிங்
மாத்துமொனி
அப்றோ எங்கீங் இப்பெல்லா மருந்தடி க்கிற காய்கறிகள சாப்டறாங்க கொழந்தைகங்க அப்றோ சேராம போயிருதுங்கோ
ஆமாங்க அதனால நானு ஒண்ணு ஐடியா பண்ணிக்கேங்க வீட்டு மொட்ட மாடில வந்து மாடி தோட்டம் போலான்னு மு முடி பாட்டுக்கிறங்க நம்ம சொந்தமாவே காய்கறி செஞ்சு அறுவட செஞ்சு ம் மால் தோட்டோ நல்லா இருக்கு நாம் வெளில போய் வாங்காம மருந்தடிக்காம காய்கறி வாங்கறது நல்லாருக்கு அப்டின்னு
ஆமாங்க அது நல்லது தானுங்க அப்றோமொண்ணுங்க மாடி தோட்டோ அமை க்கிறதுங்கும்போது அதுல நீர் கசிப்பு இதெல்லா வருது அப்டின்னு சொல்லி சொல்றாங்க அது வராம இருக்கறதுக்காக வாட்டர் ப்ரூபிங் அப்டிங்கற து வந்து அடிக்கறாங்க மேல் தளத்துக்கு அது அடிச்சிட்டா கொஞ்சோ தண்ணி எல்லா உள்ள வராம இருக்கு அப்டின்னு சொல்றாங்க அந்த மாரி எதா பண்ணிருக்கிறீங்ளா?
ஆமாங்க கூர பாதிக்காம இருக்க வாட்டர் பூரூஙி செஞ்சுக்கிறோம்ங்கோ ஆ சிமெண்ட் தளமும் பாதிக்காம இருக்க தார்பாய் அல்லது தார்பாயுமே பாலிட்டீன் ஷீட்டுமே போ போட்டிருக்கணுங்கோ அத மொட்ட மாடி இது பண்றக்கு பண்ணிருக்கணுங்கோ ஆ உன்னு தேங்கா நாரு மண்புழு உரமு கலந்து தயார் செய்யோனுங்கோ
செரி செரிங்க நாங்களு அப்படித் தாணுங்க நாங்களு போட்ருக்றோ நீங்க சொன்ன மாரியே அந்த வாட்டர் ஃப்ரூஃபு பெயிண்ட் எல்லாமே அடிச்சிருக்குறங்க அப்பற வந்து அ ம் அ என்ன சொல்றாங்கன்னா சிட் ட்டிங் பைகள வந்து அடியில வைக்கு பிளாஸ்டிக் ட்ரென்மேட்களை பயன்படுத்துங்க அப்டின் சொல்லி சொல்றாங்க இதுல வந்து என்ன பயன் அப்டின்னா இது வந்து தண்ணீர் தேங்காம எளிதா வெளியேறதுக் உதவுதுங்ளாமா அப்பறோ ஒன்னு சூரிய ஒளி வந்து செடிகளுக்கு வந்து தினம் வந்து கொறஞ்சு ஒரு நாலுல இருந்து ஆறு மணி நேரமாவது படனு அப்டின் சொல்லி சொல்லிருக்கறாங்க கொஞ்சோ அப்டி நாம பைகள்ல வக்கிற மாரி இருந்தா செடிகள கொஞ்சோ வெயில் அடிக்கிற எடத் த்துல கொஞ்சோ மாத்தி மாத்தி வக்கலா இல்லிங்ளா அந்த மாரி எதாவது வெயில் படுற மாரி நீங்க எப்டி வச்சிருக்றீங்க தொட்டி கட்டி வச்சிருக்றீங்ளா இல்ல இந்த மாரி பையி வாங்கி வச்சு வச்சிருக்றீங்ளா
பாலித்தீன் பை தா மாடி தோட்டத்துக்கு சிறந்ததுங்களாமாங்கோ ஆ அப்ப லிவ் நா ஒரஞ்ச வாளி அ பழைய பிளாஸ்டிக்கு கொடோ அப்டி பயன்படுத்தலாம்ங்கோ அப் டு வாலட் இப்டி பயன்படுத்தினாதா தொட்டிலருந்து தண்ணீர் வெளிய ஏதா எவோ ஓட்ட ஓட்டக்கு வசதியா இருக்கும்ங்க
ஆமாங்க அப்பற சாதாரண மண்ணு மட்டு பயன்படுத்த கூடாதுங்க எடை அதிகமா இருக்குங்களாமா அதனால ஹ ம் அத் தேங்காய் நாறு அதாவது ஈரப்பதத்தைங்கள வந்து தக்க வைக்க கூடிய மண்புழு உ உரோ மக்கி போன சாணோ இந்த மாரி இருக்கிறதெல்லா எல்லா அதுல ஒரு பங்கு இதுல ஒரு பங்குன் எல்லாத்துலயு ஒவ்வொரு பங்கு போடு போது அ எடை அதிகமா இல்லாம இருக்குங்க இல்லைங்ளா
ஆமாங்ங்க அ ஃபர்ஸ்ட்டு எடுத்திரிம் பாத்தீங்னா எப்டி சொல்லி தேர்ந்த கோணுனா அ இப்ப ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம மாருடப்பா அமைக்கணுனா தக்காளி கத்திரிக்காயி மெளகாயி வெண்டக்காயி கொத்துமல்லி கீர வகைகள் வெளிக்கலாங்க பொரி வகைகள்ன் பாத்திங்னா பொட்லங்காயி பாவக்காயி பீக்காய் போன்ற பொறிகுமே தண்டுலுட போட்லாங்க ஃபர்ஸ்ட் எக்கு போது இப்டிதா வக்கோணு அப்டி தா சொன்னாங்க பெரியவங்க எனக்கு முன்ன
ஆமாங்க ஏன்னா மொதல்ல வந்து சீக்கிர அறுவடை இருக்க கூடிய ஆ வெள்ளாமைன் பாத்துட்டோம்னா கீர வகைகள் போட்லாங்க அதாது பாலக்கீர அரக்கீர அ இந்த சிறுகீர இந்த மாரி இருக்கறக் கீரைகள்லெலா வந்து முப்பது நாள்ள அறுவடை பண்ணிக்கலாம்ங்க அப்பற நீங்க சொன்ன மாரி தாணுங்க செடி வகைகள்ன் பாத்திங்னா வெண்டைக்காயி முள்ளங்கி கொத்தவரங்காயி இதையெல்லாம் வந்து நேரடியாவே வந் து வெதை போட்டு நாம மொளை மொளைக்க வைக் கலாங்ளாமா அப்பற உங்களுக்கு நாற்று வகைன்னு எடுத்துட்டம்னா நீங்க சொன்ன மாரி தக்காளி மெளகாயி கத்திரிக்காயி போன்ற தனியா நாத்து வளர்த்துட்டு அதுக்கப்பற மாத்தி நடவு ணுங்களாமா அந்த மாரி செய்யும்போது நம்மளுக்கு தயாராய் க்குங்ளாமா நம் தோ செடி வந்து பராமரிப்புக்குமோ உவந்ததா மாறிரு அப்டின் சொல்லி சொல்றாங்க இல்லைங்ளா
ஆமாங்க இப்ப நீ பராமரிக்கணு சொன்னோன்தா எனக் நாபகம் வருதுங்கோ இது எப்பிடின்னா அ வெயில் காலத்துல காலேலயு சாங்காலமுமே ரெண்டு நாள் வேலை தண்ணி ஊத்தனோங்களாமா குள்யாம்னா ஒரு வேல தண்ணி ஊத்துனா போருங்களாமா இந்த பூச்சி வெரட்ரக்கு வேப்பெண்ண கன்சலு பஞ்சகாபிய தெளிச்சு பூசலாபிங்க பஞ்சகாயம்னா ஒங்களுக்கு என்னன் தெரியுங்ளா
எனக்கு அத பத்தி தெரியாதுங்க
பஞ்சகாவியம்ன்னா எனக்கு சொல்லிருக்குறாங்க ஆனா எப்டின் தெர்லீங்க ஆனா நா வேலேல இருக்கறே கேக்கம் போது வாழப்பழம் இருக்குதுலங்க
ஆமாங்க
வாழப்பழம்மே வாழப்பழ தோளையுமே தனி தனியா மிக்சில அடுச்சு அ கொஞ்சொ கரும்புசக்கரயு ஒரு பா ஒரு பிளாஸ்டிக் கேன்ல போட்டு மூடி வச்சற்றாங்கோ ஒரு இரவத் ரெண் நாளைக்கு அ கொண்டு பேசி குள் குளிக்கி வுட்டமாரி வெயில்ல வக்காம பாத்தா நோர தள்ளிட்டு வருதுங்க நோர தள்ளிட்டு வரம்போது எடுத்து தண்ணி கலக்கி இந்த ரோஜா செடிகளுக்கல்லா அடுச்சு நல்லா பூ நல்லா வருதுன் சொன்னாங்கோ அதபத்தி இருக்கேல சைட்ல ஒரு சில
ஆ எனக்கு அதை பத்தி சரியா தெரிலைங்க ஆனா வந்து நாம இதுகளுக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்து வா ட்ரு ஒரு முறை அடிக்கோணுங்களாமா வேப்ப எண்ணெய் கரைசல் வந்து செடிகள் மேல தொளிக்கும் போது அந்த பூச்சி புடிக்காம இருக்குறது புழு வெட்டுன் சொல்லுவாங்க அதெல்லா பண்ணாம இருக்குங்ளாமா முடுஞ்ச வரக்கி இயற்கை துரவ அதாவது இயற்கை திரவ உரங்கள வந்து வேர்கள்ல ஊத் த்தி வளத்தா அது நல்லதுங்ளாமா செயற்கையா வந்து நம்ம செய்யற இது இது எடுக்கும் போது அது ஒடம்புக்கும் கெடுதலு இப்ப பாத்தீங்ன்னா செடிகளுக்கும் வந்து அது கெடுதலா போவுது அப்டிங்கற மாரி சொல்றாங்கங்க அப்பறோ அந்த மண்ணு வகைகள் பாத்தீங்ன்னா மண்ணுக்கு தகுந்த மாரி செடிகள் வச்சோம்னா கொஞ்சோ சீக்கரமா நாம் வந்து அறுவடை எடுத்துக்கலா இல்லைங்ளா
ஆமாங்கங்க ஆ வாழ தோட்டமா அமைக்கும் போது நீங்க சொல்ற மாரி கரெக்ட்தானுங்க அ ரெண்டு வெந்துட்டா எந்த மாரி மண்ணுக்கு எந்த மாரி இது பண்ற அறுவடை வைக்கிறோமோ அந் அதுக்கு தகுந்த மாரி கு பலன் வந்து சீக்கிரம் கை குடுக்குங்க இப்ப இப்ப எங்க வீட்டு பக் கத்லேலாங்க ஒரு மாடி தோட்டோ வச்சுருக்காங்கங்கோ அ அவய்ங்க வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி இந்த மாரி தக்காளி தக்காளி இதல்லா போட்டு எடுத்துட்டுங்க இப்போ வந்து என்ன வச்சுக்கிறாங்கன்னா அ பழ வகைகள் மரங்கள் எல்லா வைக்கிறாங்க இப்ப உதாரணமா கொய்யாபழம் மாதுளம்பழம் ஆ இப்ப இப்ப இப்ப புதுசா வந்துருக்குங்க டிராகன் ஃப்ரூட் அதல்லா வைக்குறாங்க அது நல்லா அவய்களுக்கு ஒரு இதா குடுக்குருங்க அ மூங்கில் தக்கறாங்கங்க மூங்கில் வைக்கற போது நமக்கு சுத்தி காத்து ஓட்டமா வீட்ட சுத்தி வைக்கும் போது வந்து காட்டு ஓட்றமா இருக்குங்களாமா இயற்கை காற்று இருக்கும்மா அந்த காட்லே எந்த ஒரு மாசு இருக்காதுங்களாமா
இ நம்ம செடிகள் பாத்து பாத்து அறுவட பண்ணி சாப்பட்டுறாங்க உம்புக்கு என்ன ஏன்னா நம்மக்கும் என்ன பண்ணுவோம் நமளே அ அது மாட்டுஸ்தானம் இருக்கு அ அந்த மாரில்லா கொண்டு வந்து போட்டோம் அப்டின்னு ஒண்ணு இல்லைங்க செ பாத்தீங்கன்னா இந்த ரோஜா செடிக்கெல்லா வெங்காயம் இருக்குல்லங்க அந்த வெங்காயம் இருக்கிற வெங்காய சருக போடுறது இந்த டீ போட்டோம்னா டீ தூள் போட்டு ஊத்துறது இந்த மாரி எல்லா‌ஊத்தும் போது அதுக்கு உண்டான சத்துக்கள் க